ஹாய்ங்க என்ன பண்றீங்க
ஆ ம் நல்லா இருக்கேங்க ஒண்ணும் பண்ல சாப்ட்டுட்டு ரெஸ்ட்டு நீங்க சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சி அப்றொ காலைல கொஞ்சொ ஸ்நாக்ஸ் பண்ணிக் குடுத்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்ட்ட அப் அப்றொ இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலு அப்பறொ இந்த கோயில் திருவிழா அப்றொ தீவாளி எல்லா லைனா ஒட்டுக்கா வர்னால அதுக்கெல்லா வீட்ல ரெடி பண்ணியிட்ருக்காங்க இன்னு ரெண்டே நாள்ல இந்த தெருவுல பண்டிகப்
ஓகே ஓகே
அடுத்த கொஞ்ச நாள்லயே இன்னொரு பெரிய திருவிழா மாரி இங்க ஒன்னு இது ஒட்டுக்கா அந்த மா அந் அந்த மாசொ ஃபுல் நடக்கற மாரி இந்த ஆடி மாசொ திருவிழா மாரி பண்ணுவாங்கல்ல அடுத்த கொஞ்சொ நாள்லயே அது வருது அது முடிஞ்சதுக்கப்பறொ ரெண் நாள்ல தீவாளி வரு து
தீபாவளி அதுக்குள்ளேயா வருது
அது அப்டே லைனா வர்ற மாரி இருக்குல்ல கண்ண மூடி கண்ணத் தெறக்கற்த்துக்குள்ள நாளாட் போய்ருது
ஆ சேரி சேரி சேரி
சேரின்ட்டு அதுக்கப்டே கொஞ்சொ ஸ்வீட்ஸ் பண்றது வீடல்லா க்ளீன் பண்றது அப்டின் சொல்ட்டு பண்ணிட்ருக்காங்க நானு அப்டி ஹெல்ப் பண்ற நீங்க இந்த மா
செ ஆ பண்ணியிருக்க சின்ன வயஸ் ல பண்ணதுன்ட்டு பண்ணிட்றது இப்பொல்லா யாரு வீட்லேல்லா அந்த ளவுக்லா ரிஸ்க்கெடுத்துல்லா செய்றதில்ல எல்லா ஒன்லி கடைல போய் வாங்கி அந்த மாரி பண்ணிட்டு உட்டுர்றாங்க சின்ன வயசுல இருக்கம்போது இந்த முறுக்கு அதிரசம் அந்த மாரி ஏதாவ்து ஒண்ணு செஞ்சி பக்கத்து வீட்ல உள்ளவங்க சொந்தக்காரவ்ங்க அந்த மாரி குடுப்பாங்க இப்பல்லா ரீசன்ட்டால்லா இப்பல்லா செய்றதில்ல அந்த மாதிரி
ஓகே ஓகே
பரவாயில்லயே ஒங்க வீட்ல இந்தளவுக்கு செய்றாங்க
அது செய்யாங்க அப்டின்னா பாட்டில்லா கொஞ்சொ எல்ப் பண்ணுவாங்க
ஓ
அதுனால செய்றாங்கன் வெச்சுக்கோங்களே இல்லன்னா அவுங்கக் கூட பெருசா எதும் பண்ண மாட்டாங்க அது மட்டு இல்லாம பாட்டிக்கு வந்து எல்லாரையு ஒட்டுக்கா கூப்ட்டெச்சி சாமில்லா கும்புண்யணு அப்டின் சொல்ட்டு அவுங்களுக்கு ஒரு ஆச மாரி எப்பவ்மே அவுங்க அப்டிதா அத அப்டியே அப்போலேந்தே பின்பற்றிட்டு வராங்க
ம் ம் பரவால்ல ம்
அத்னால செரின்ட்டு மாமா குடும்போ அப்புறோ தாத்தா அவுங்க எல்லாரையு கால் பண்ணி கூப்டுவாங்க அமாவாசைக் இல்ல
ம் அதா கொஞ்சோ அந்த காலத்துல உள்ளவுங்க அந்த தா இப்ப வரைக்குமே ஃபாலோ பண்றாங்க இப்ப வந்து ஒடம்புல்லா ஒத்துழைக்கறது இல்லங்கறதுனால அப்டியே உட்டுறாங்க
ஆமா அப்றோ அத்தன பேருக்கு சமைக்கணோ அது குண்டாலா தூக்கணோனா கொஞ்ச கஷ்டோந் தா
ஆனா கடைல போய் வாங்கி சாப்ட்டுட்டு முடிச்சுருவோ அப்டின்ட்டு இப்பலா ஆயிடுச்சு
ம் ஆமா முடிஞ்சளவுக்கு எல்லா சா ஃபிச் ஃப்ரை வீட்லயே பண்ணிருவாங்க அம்மா பாட்டில்லா ஒக்காந்தாங்கன்னா விடிய விடிய ஒ
ஸ்ட்ராங்கா ம் பரவால்ல ம் ஆனா இந்த திருவிழா ஆடி மாச திருவிழாக்கோ இதே மாரியே பண்ணுவீங்களா
ஆடி மாச திருவிழாக்கு வீட்ல சாமி கும்புடுவாங்க
ஆம்
அது கொஞ்சோ ஸ்பெஷல் மார்தா எப்டீன்னா வீட்ல இந்த சமன் செவுத்துல ஏதோ பூசி சாமிலா கும்புடுவோ அம்மன் செல மாரி செஞ்சு சாமிலா கும்புடுவோ அம்மனுக்கு புடிச்ச மாரி சாப்பாடு சாம்பாரு அப்புறோ யோ இன்னோரு சில ஐட்டம்ஸ்லா நறைய செய்வாங்க அதுல மாவ்வெளக்கு அம்மன் கோயில்க்கு எத்துட்டு போறதுக்கு
ஓகே ஓகே ம்
கும்புட்டுலதா அது ஒரு ரெண்டு நாள் வீட்ல சாமி கும்புட்னோ மூணு நாள் வீட்ல சாமி கும்புடுவோனு வெச்சுகோங்களே
ம்
கசின் ஃபேமிலி அப்புறோ தாத்தா வீட்லருந்து வருவாங்க எல்லாரையு அந்த ஒ மூணு நாள் உட்டு தா பாக்கலா அதுக்கப்புறோ எல்லாரு தனிதனியா போயிருவாங்க
நீங்களே ஆடி மாசம்னா வெஜ் எல்லா சாப்புலாமா ச்ச நான்வெஜ்லா சாப்பிடுவீங்களா
ஆ ஹா அத வீட்ல ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்ணுவாங்க
செல பேரு வீட்ல ஆனா அது அப்டியே பாஃலோ ஆய்ட்டேதா இருக்குது
ஹ சில அ இது இங்க பாட்டிலா கொஞ்சோ ரொம்ப ஸ்ட்ரிட் ட்டு இ இ சாப்டக்கூடாதுன்னா சாப்டக்கூடாது சாப்ட்டோனா நம்போ அன்னிக்கே முடிஞ்சோன்னு வெச்சுக்கோங்க அவ்ள தா
ட்ட பொரட்டாசி மாசோ தா நா சாப்ட மாட்டாங்க சாப்டாம இருப்பீங்க ஆடி மாசமுமா இப்டி
ஏ பாட்டி எப்டீன்னா இப்ப குலதெய்வோ கோயிலுக்கு போறதுக்கு ஒரு மாசோ முன்னாடி இருக்குன்னா அந்த ஒரு மாசமே நீங்க யாரோ சாப்டக்கூடாது அப்டீன் ன்னு சொல்ட்டு சொல்லிருவாங்க குலதெய்வ கோயிலா இருக்கட்டோ வீட்ல ஏதாது சாமி கும்பட்றதா இருக்கட்டோ இல்ல எதாது கோயிலுக்கு திடீர்னு போறதா பிளான் பண்ணா கூட சாப்டக்கூாதுன்னு அவுங்க சொல்ட்டாங்கனா சாப்டக்கூடாது
செரி செரிங்க
தெர்ஞ்சதுன்னா அன்னிக்கே நா முடிஞ்சதுன்னு நெனச்சுக்கணோ
நீங்க ஃப்ரெண்ட்ஸோடலா போயிட்டுலா சாப்ட மா ட்டீங்களா அஹ சாப்ட்டுட்டு சொல்லாம கூட இருக்கலாமே
அது அப்போ ரொம்போ வெவரம் தெரியாதப்போ ட்ரை பண்ணிர்க்கே ஆனா அதுக்கப்புறோலா ஆஹஹா இல்ல கொஞ்சோ எதோ அதுல எதோ இருக்கு சென்சிட்டிவோ இருக்கு போல
உம் செரி செரி செரி
அத அப்டியே நாங்க பாட்டி சொல்றது அப்டியே ஃபாலோ பண்ணிகிட்டோ
செரி செரி ஓகே ஓகே
அம்மாலா இந்த மேரி ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க
ம் தேங்க்ஸ் அவுங்களு கொஞ்சோ கண்டு புடிச்சிருவாங்க என்னதாது ஒரு இது பண்ணாலு கண்டு புடிச்சிருவாங்க ஏமாத்த முடியாது
பாட்டிக்கு அம்மா கொஞ்சோ பயந்துதா இருப்பாங்க ம்ம்ம்
சரி சரி ப்ரோ மே மாசலெல்லா என்ன பண்ணீங்க லீவ்வுல
மே மாசத்ல என்ன பண்ணுவுனா எங்க பாட்டி வீட்டுக்கு போய்ரு இங்க ஓகே அம்மா சைட்ல பாட்டி வீடு இருக்காங்கல்ல ஸோ அங்க போய்ருவோ அங்க அது வந்து கொஞ்சோ எப் பினா வில்லேஜ் மாதிரி
ம்
சிட்டிய கம்பேர் பண்றப்ப நம்மருக்க சிட்டி சைட் தான சோ அது ரொம்ப வில்லேஜு இங்க வெயில் அடிக்கறது தா அங்க இன்னுமே அதிக மா தா வெயில் அடிக்கு கொஞ்ச கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனா அங்க இருந்தா ஒரு மாரி பீஸ் ஃபுல்லா ஒரு ஒரு அமைதி கெடைக்கு அவுங்களுக் அங்க காடெல்லா இருக்கு ஆமா காடு ஆமா கிராமோன்றனால கொஞ்சோ அமைதியா இருக்கு அண்ட் காலைல ஏந்ச்சி அப்டியே பொறுமையா வாக்கிங் போறதாருந்தா கூட அந்த காட்டு வழியே போற மாரி தா இருக்கு
ம்
பொறுமையா பாட்டிக்கேட்டே நடந்து போனா அது ஒரு மாரி நல்லாருக்குன் வெச்சிக்கோங்ளே
ம் செரி செரி மே மாசனா தி டி லீவ் தான ஒனக்கு
ஆமா வெக்கேஷன் தா அதெல்லா எப்போவுமே லீவ் தா
ஓகே ம் ம்
வேற நீங்க எந்த ஃபெஸ்டிவெல்லா கொண்டாடுவீங்க எதாவது கொண்டாடிருக்கீங்ளா முன்னாடி
எங்களுக் இது எங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூயர் அந்த மாரி இது தா அ இது பண்ணுவோ தீபாவளி எல்லா வந்து தீபாவளி எல்லாருமே கொண்டாட்றது தான அது ஜாலியா தியார்கு அப்டின்றதுனால நா மோஸ்ட்லி அ சின்ன வயசுல எல்லா எல்லாமே கலந்துதா வருமா அதனால ஒ ன்னு தெரியாது
ம்
க்றிஸ்முன்னா சர்ச்சுக்கு போய்ட்டு அந்த மாரி கொஞ்சோ ஸ்வீட்ஸு அது இதுன்ட்டுதா போகு நியூயர் வந்து எல்லாருமே கொண்டாறத் தானே அந்த டைமிங்ல நல்ல இதாவு போகு ஊருக்கு போய்ருவோ அந்த மாதிரி இருக்கு இல்லன்னா அ எ ஹஸ்பண்ட் வருவாங்க அந்த மாதிரிப்போ எ ஹஸ்பண்ட் வந்து டூர்லா இது பண்ணுவாங்க எல்லாருமே சேந்து ஃபேமிலி டூர் மாரி போய்ட்டு வருவோ கிறிஸ்மஸ் நியூஇயர் முடிஞ்சி அது எங்கிட்டாச்சு வேனா போவோ ஒரு தா இந்த டைமிங் தா இந்த மேமன்து அடுத்த மே அடுத்த மேல தா இப்ப பிளான் பண்ணி வச்சிருக்கோ லடாக்கு அந்த மாதிரி கொஞ்சோ நார்த் இந்தி யன் சைட்ல போவோ அப்டினு செரி போய் பாப்போ அங்கட்டுல்லா போனதே இல்லையா அதனால போய் பாக்கலா ஆப்டினு ஒரு ப்ளான் பண்ணிருக்கோ
என்னெல்லா கேட்டா அதெல்லா கொஞ்ச ஸ்ட்ரஸ் பஸ்டர் தா வீட்லேயே இருந்துட் டு அதெல்லா வேலைக்
என எனக் வந்து அவ்ளோ தூரோ ட்ரா ஆவெல்லா வேண்டாமே அப்டின் எனக்கு தோணுது இவ்ளோ தூரோ போயி எதுக்கு டிராவல் பண்ணி போய் பாத்து அங்க என்ன இருக்க போது அதுக்கு பேசாம இங்கே இரு ஏதாவது ஒரு ஊர்னா ஜா லியா இருக்கனு அவ்ளோ தானே அதுக்கு இங்கேயே எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கே
ஓ இந்த லாங் ட்ரிப் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா
புடிக்கும் லாங் ட்ரிப் எனக்கு எனக்கு என்னெனா லாங் ட்ரிப் வந்து டூ ஒரு ஃபுல்டே நம்ம அவுரு கார்ல போகணுங்குறாரு இங்க இருந்து கார்ல அவ்ளோ தூரத்துக்கு போறது வந்து ரிஸ்க் இல்ல உடம்பும் முடியாம போகும் அப்டிங்குறதுனால வேண்டா அப்டினு சொல்லிட்டு இருக்கேன் அதனா பிடிக்கல எனக் க்கு வந்து லாங் ட்ரிப் என் ஹஸ்பண்டோட போறது ரொம்போ புடிக்கும் ஏனா அப்ப தான் நல்லா பேசிட்டே போவோம் இவுரு காரு ஓட்டுவாரு அப்ப போது நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டே ஓட்டுற மாதிரி இருக்கும் டூ வீலர்லாம் கூட பிடி க்காது டூ வீலர்ல போறது புடிக்காது ஆனா டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது பேசுறது புரியாது அந்த மாரி இருக்கும் அதனால டூ வீலர் போறது புடிக்காது கார்ல போனா பேசிட்டே வருவோம் ஜாலியா இருக்கும் அப்டிங்குறதுனால கார் ஓகே ஆனா அதுக்குன்னு இவ்ளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்றது வேண்டா
உம் ஓகே ஓகே பட் எதா இருந்தாலும் அது ஒரு ஸ்பெஸ் சரிதான் வீடலயே முன்னூத்தி அருவத்தஞ்சி நாளு இருக்குறதுக்கு பதிலா எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தமனா எதா மைண்ட்டு ரிலாக்ஸா இருக்கும்
அது இருக்கும் எனக்கு இவ்ளோ தூரம் வேண்டாமே அப்டிங்குறதுக்கு தான்
உங்களுக்கு தூரந்தா
ஆமா தூரோ இவ்ளோ தூரத்துக்கு எதுக்கு அப்டின்னு
ஓகே ஓகே
அ இவுங்க தான் கார் ஓட்டுவேங்குறாங்க கார் ஓட்டுறதுக்கு இங்கேருந்து அவ்ளோ தூரோ போணும் அப்படின்னா அதுக்கே ஒரு த்ரீ டேஸ் ஆச்சும் ஆகும்ல
ஆமா டயார்ட் ஆயிடும் ஸி
டயர்டா ஆகும் ஃபுல் டே இருக்கு காருன்னா அவுரு டயர்ட் ஆயிடுவார்
யாராது ரெண்டு பேரு மாத்தி மாத்தி ஓட்டுனாங்கன்னா அது டையட் தெரிஞ்சுக்காது அ ஒருத்தரே ஓட்டிட்டு போனாருனா ஹிப் பெயின்லாம் வந்துரும் கொஞ்சம் கரெக்ட்
அதுக்கு அது தான் சொல்லிட்டு இருக்கோம் பாப்போம் இன்னும் நோக்கு கன்பாஃம் பண்ணிக்கலல ஆஹ் அதுபடி ஆஹா அந்த டைமிங்ல போமாட்டோம் அது முடிஞ்சு
முடிஞ்சு
ஆ ‌ முடிஞ்சு அந்த மாரி போறது அதா கொஞ்சோ ஜாலியா இருக்குற மாரி இருக்கும்
ஆமா கரெக்ட் தான் எங்கயாது வெளில போறதுனாலே ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல
ஆமா அது மே மந்த் மோஸ்ட்லி எனக்கு லீவா இருக்கும் அதனால கொஞ்சோ ஸ்கூல் லீவு போகும்போது எல்லாம் எங்க சைட்ல எல்லாருமே கொஞ்சோ டீச்சர்ஸ்ஸா இருப்பாங்க ஃபேமிலி முழுக்க அதனால மே மந்த் லீவு அப்டின்னா கிளம்பி லாம் அப்டின்ட்டு ஒரு இதுல இருப்போம்
உம்
எங்க ‌ இதுல எல்லாமே மோஸ்ட்லி பண்ணுவாங்க அது எப்டின்னா டென்த் ஆனிவர்சரி அந்த வெட்டிங் ம் இத வந்து எங்கேயாச்சும் பிளான் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபிப்து பிளான் பண்ணுவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஆ அதே மாரி பிஃப் பிஃப்டீன்து அந்த மாரி எங்கிட்டாசும்னா சும்மா வீட்லயே ஃபங்க்ஷன் மாரிலாம் வைக்க மாட்டாங்க அம்பதாவது வருஷோ இருவத்தஞ்சாவுது வருஷோ அது இதுனுல்லாம் வீட்லயே எல்லாரும்
ஆமா அது கொஞ்சா பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்ல சோ அது நால கொஞ்ஜோ பெருசா கிராண்டா பண்ணுவாங்களா
இப்ப அது வந்து எங்கேயாச்சும்னா வீட்டுக்குள்ளாரயே ஏதாவது சும்மா ஒரு இது மாதிரி பண்ணிட்டுலாம் இருக் கமாட்டாங்க பிரேயரு அது மாதிரி எல்லாம் பண்ணிருக்கலாமே ஆமா ஆமா எங்காச்சு ஒரு டூர் மாரி அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு வருவாங்க
ஓகே ஓகே
டிஃப்ரெண்ட்டா இருக்கு அவுங்களோட போறது எங்களுக்கு கொஞ்சோ பெரிய குடும்போ அதனால அவுங் அதுவே ஃபுல் ஒரு பஸ்சு புடிச்சோம்னா ஃபுல்லாயிடு பஸ்ஸே ஃபுல்லாய்டு அதனால ஜாலியா இருக்கு எல்லா பெரிப்பா சித்தப்பா சித்தி பெரிம்மா அத்த மாமா அவுங்கவுங்க புள்ளைங்க அவுங்க அவுங்க அவுங்கவுங்களோட அவுங்க அவுங்களோட பேர புள்ளைங்க எல்லா அந்த பஸ்ஸே ஃபுல்லாயிடு அப்டிங்குபோது அது ஒரு டிஃப்ரெண்டான ஜாலியா இருக்கு
சூப்பர்ங்க சூப்பர்
உம்
உம் சரி ஓகேங்க
ஏன்றாய்
ஓகே பாய்